ஹலோ
ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா ரொம்ப நாளாச்சு ஸ்கூல்ல பாத்தது
ஆமாப்பா ரொம்ப நாளாச்சு பேசவே முடியல ஏன்னா நமக்கு டைமே கெடைக்கலே இல்லைங்களா பேசுறதுக்கு
ஆமாப்பா நம்ம இப்ப வந்து இந்த ஸ்கூல் குரூப் வந்து ஒன்னு ஓப்பனாச்சிது ங்களா அதுல இருந்துதா நம்பர் எடுத்து கூப்ட்டே ரொம்ப நாள் ஆச்சே என்ன பண்றீங்க என்னன்னு கேக்கலா அப்டின்ட்டு பரவால்ல என் நம்பர்லா உங்ககிட்ட இருக் குங்களா இன்னு
நம்பரல்லா சேவ் பண்ணிதான்ப்ப வெச்சுட்டு இருக்கே என்ன ஒன்னு பேசறதுக்குதா வாய்ப்பு கெடைக்கறது இல்ல ஏனா இப்ப விடுமுறை நாட்களா இருக்கறதுனால பாத்தீங்க அப்டின்னா நம்மளால வந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்ல இல்லைங்களா பசங்க பிள்ளைகள் வீட்ல இருக்கறதுனால வேலைகள் அதிகமா இருக்கு அது மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா நம்ப வெளியூர் போற வேலைகள் இதெல்லா இருந்துச்சு இல்லைங்களா அதனால வந்து இந்த ஒரு மாசமா வந்து பேசறதுக்கான வாய்ப்புகள் வந்து கெடைக்கல
ஓ அதனாலதா ஓ அதனாலதா நீங்க அதுல எதுவு அ எதுமே மெசேஜ் எதுமே அனுப்பலீங்களா நா பாத்தே என்ன என்னடா உங்க பேர் சேத்திருக்காங்க ஆனா என்ன மெசேஜே பண்ண மாட்டேங்கிறாங்க மறந்துட்டாங்களோ அப்டின் நெனச்சு கால் பண்ண அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒன்னா போறது வர்றது எல்லாமே கொழந்தைல ரொம்ப ஜாலியா இருந்த மாரி இருந்தது இப்ப நம்மளுக்கு கொழந்தைங்க வந்து அவங்க கூட சுத்தறதே கரெக்ட் டா இருக்கு இப்போ
ஆமா அத சொல்லுங்க ஏனா நம்ம குழந்தை பருவமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ப விடுமுறை அ வந்துடுச்சு அப்டின்னாலே வந்து முழு நேரமா வந்து நம்ம விளையாட்லே தா இருப்போ வீட்லயே இருக்க மாட்டோ அந்த சாப்பற நேரம் மட்டுந்தா நம்ம வந்து வீட்ல இருப்போ ம் மிச்ச இருக்க நேர ஃபுல்லா வந்து நம்ம விளையாடிட்டேதா இருப்போ ஆனா இப்ப இருக்கற பிள்ளைகள வந்து ஏதாச்சு ஒரு குறும்பு பண்ணிட்டே இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன் பாக்க வேண்டியதா இருக்கு போன் எடுத்து வச்சுக்கிறாங்க கொஞ்ச நேர அப்டி இல்ல அப்டின்னா நம்ம போன எடுத்து வச்சு கேம் விளையாட ஆரம்பிச்சிறாங்க வெளிய போய் பிள்ளைங்களோட விளையாடவே மாட்ருக்காங்க நம்பளோட குழந்தை பருவம் மாதிரி வந்து அவங்களோட குழந்தை பருவம் எல்லாமே இருக்கமாட்ருக்கு அப்ப இருந்த குழந்தை பருவத்துல வந்து நம்ப ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு வந்து சமச்சு சாப்பறது ஆ அந்த பள்ளி நாட்கள பத்தி பேசுறது பள்ளிக்கூடத்துல போய் எட்டி பாத்துகிட்டு இருக்கறது கேட் எல்லா மூடி இருந்தாங்க அப்டின்ற பச் ச்சதில நம்ம போய் அதெல்லா எட்டி பாத்துட்டு இருப்போ இதெல்லாமே நமக்கு ஒரு அனுபவங்களா இருக்கு இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா எத்தன பசங்க உங்களுக்கு
ஆ எனக்கு இ இரண்டு குழந்தைகள் இருக்காங்க
ஆ பைய பொண்ணு ரெண்டு பேருங்ளா இல்ல பைய மட்டுந்தானா
ஆ ரெண்டுமே பெண் குழந்தைகள் தா
ஆ ஆ கண்டிப்பாங்க ஏனா வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா ஆ கொழந்தைகள் வந்து நம்மள இப்ப வெளிய அனுப்புறதே கொஞ்ச வந்து பயமா இருக்குது வெளிய ளில போறது வர்றது அப்டினாலே எனக்கு வந்து வீட்லயே இருக்கிறதே பரவால்ல அப்டிங்கற சூழ்நிலையில இருக்கோ ஏனா அப்போல்லா நம்ம வந்து நல்லா விளையாட போவோ எல்லாமே பண்ணுவோ ஆ எ காலையில சாப்டுட்டு வெளியில போறதுதா நம்ம சாய்ந்திர வர வரைக்கு அவங்க தேடவு மாட் ட்டாங்க எந்த ஒரு பயமு இல்லாம இருப்பாங்க திரும்ப வருவோ சாப்புடுவோ திரும்ப போயிட்டு தெருல இருக்கற எல்லா கொழந்தைங்களுமே சேர்ந்து விளையாடிட்டு ஒம்போது மணிக்கெல்லா கூட வந்திருக்கோ ஒன்னு அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது அவ்ளோ நல்லா இருந்தது இப்ப வந்து வெளியில போறதுனாலே ரொம்ப பயமா இருக் இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற இல்லைங்ளா
கண்டிப்பா ஏனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக் கிறதுனால பாத்தீங்கனா நம்ம வெளிய போகவே வந்து கொஞ்ச பயப்படுற சூழ்நிலையாதா இருக்கு அப்ப இருந்த நம்ப இருந்த காலகட்டத்துல எல்லா குழந்தை பருவங்கள் எல்லா பாத்தீங்க அப்டினா மழை அ மரங்கள் எல்லா நறைய இருக்கு நம்ப ஊர்ல ஒவ்வொரு மரத்தடியில உக்காந்து விளையாடுறது அந்த மரத்தடி மரத்துல அம் ஆ நீட்டா வந்து கயிறு மாரி வச்சு அதுல வந்து தொங்கி விளையாடுறது இது மாத்ரி எல்லா நம்ம பண்ணிட்டு இருப்போ இல்லைங்ளா அது எல்லாமே கொஞ்சோ நல்லாருக்கு நமக்கு ஆனா இப்ப வந் து அது மாத்ரி எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லாததுனால பசங்க வந்து வெளியவே போக முடிய்ல ஏனா வெயில் வந்து ஆ நேரா அவுங்க மேலதா வந்து படுது அப்ப இருக்கும் போது நம்ம மரத்தடியில போய் விளியாடுறத்னால காத்து நல்லா இருக்கு நமக்கு வெயில் வந்து நேரா நம்மளோட மேல வந்து படாது அந்த மரத்தோட நெனல் நெழல் கீழ வந்து உக்காந்து விளையாடுவோ இப்ப வந்து பிள்ளைகள் வெளிய போய் விளையாடணுன் ஆசப்பட்டாலுமே வந்து அவுங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை தா இப்ப இருக் கு ம் எ மாலை பொழுதுல வேணா கூட்டிட்டு போலா ஆனா மாலை பொழுதுலதா நமக்கு சமைக்க அந்த டைம்ல தா நம்ம சமைக்க போவோ அந்த டைம்ல நம்மளாலயே கூட்டிட்டு போய் அவுங்க கூட உக்காந்துட்ருக்க முடியாது அப்ப இருந்த எ நம்மளோட இதுல நம்மளே போய் விளையாடிட்ருப்போ யாருமே நம்மள கேக்க மாட்டாங்க கரெக்டா நம்ம வீட்டுக்கு வந்ருவோ ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பிள்ளைகள தனியா விடவே ரொம்போ பயமா இருக்கு இல்லையா
கண்டிப்பா நம்ம அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு விளையா யாட்றது இப்ப ஆனா அந்த காலத்துல நம்ம எவ்ளோ விளையாட கபடியா இருக்கட்டு இல்ல வந்து கா த்தாடி விட்றது அப்றோ பா த்தீங்கன்னா இந்த ஒளிஞ்சு விளையாட்றது கூட பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் சேந்து பத்து பதினஞ்சு பேரையு கண்டுபிடிச்சு வர்றதுக் குள்ளவே ஆ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயமாருக்கு யாரு வந்து நம்மள வந்து இது சொல்லிருவாங்ளோ அப்டின் சொல்லிட்டு ஆனா அவ்ளோ பேர் கூட சேந்து விளையாடுவோ ஒரு சண்ட இருக்காது அ அவ்ளோ நெறைய நெறைய விளையாட்டுகள் விளையாடுவோ ராஜா ராணி விளையாடுவோ நெறைய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு குழந்தைகள் விளையாடுன மாத்ரியே இருக்காது நெறைய பேர் வந்து கும்பலா சேந்து விளையாடுவோ அந்த மாலை பொழுது ஆனாலே இப்போ நெறைய புத்தகத்துல எல்லா பழைய தமிழ் புத்தகத்துல பாருங்ளே இந்த கொழந்தைங்கள் எல்லா விளையாட்ற மாத்ரி படங்கள் போட்ருப்பாங்க அதெல்லா பாக்கும் பொழுது அவ்ளோ ஆசையா இருக்கு நம்ளு இப்டிதான விளையாடிட்டு அந்த மாரி ஒரு அழகான சூழலே இப்ப இருக்கற கொழந்தைங்களுக்கு வந்து கெடைக்கல அது கொஞ்சோ மன வருத்தந்தா ஏனா நம்ம சின்ன சின்ன விளையாட்டு இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ளேய உக்காந்து விளையாட்ற மாரி நம்ம சொல்றோ அப்டின்னும் பொழுது அவுங்க ரொம்ப ஈடுபாடோட வராங்க பசங்க அம்மா இது நல்லா இருக்கு இது மாரிதா ஜாலியா இருக்குமா இப்டிலா இது என்ன இது சின்ன வட்டம் போட்டு விளையாட்றோ அது ஒரு பெரிய தெருவுல இருக்க மொத்த கொழந்தைங்களு சேந் து விளையாட்றோ அப்டின்னு பொழுது இன்னு சிரிப்பு சத்தமு நம்ளுக்கு வந்து வீட்ல கூப்டுவாங்க டைம் ஆயிடுச்சி வாங்க படுங்க சாப்டுங்கன்ட்டு ஏண்டா டைம் முடியிது அப்டிங்கற மாத்ரி நம்ளுக்கு வந்து தோணு இப்ப பாருங்க அ பசங்க வந்து கொஞ்சோ ஒரு மண் நேரோ விளையா ட்னால அய்யியோ என்னால முடியல வேர்க்குது ஒடம்பு வலிக்குதுன் வந்துட்றாங்க இல்லைங்ளா
கண்டிப்பா ஏனா இப்ப வந்து பிள்ளைகளால வந்து விளையாட போக முடியாத ஒரு காரணம் வந்து பாத்தீங்கனா மரத்தோட நிழல் இல்லாதது வந்து ஒரு முக்கிய காரணொ அடுத்ததா பாத்தீங்கெனா பாதுகாப்பு வந்து பாத்தீங்க்னா இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து பாதுகா ப்பு வந்து முக்கியமா இல்ல அது பெண் குழந்தைகள் எல்லா பாத்தீங்க அப்டின்னா பாதுகாப்பு சுத்தமாவே இல்ல கொழந்தைகள வந்து நம்ப பாதுகாத்து ரொம்ப கூடவே வெச்ட்டு போயி உக்கார வெச்சு விளையாடிட்டு வர சூழ்நெலைகள் தா வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு அதனாலே வந்து பிள்ளைகளெல்லா வெளிய அனுப்ப பயமா இருக்கு நம்ளோட காலகட்டத்துல நம்பள விட்டுடுவாங்க நம்ப பாட்டுக்கு தா நம்ப விளையாடுவோ என்னா அது பக்கத்துல இருக்குறவங்க எல்லாருமே நமக்கு தெருஞ்சவங்களா இருப்பாங்க நம்ம இங்க பாத்தோ அங்க பாத்தோன்றது நம்ப வீட்டுக்கு சொல்லிடுவாங்க நம்பளு அவ்ங்க கண்க் கண்ல கண் பார்வைல இருக்கறதுனால வந்து ஒரு பாதுகாப்பு வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கு அது வந்து ஒரு முக்கிய காரணொ எனா இப்ப வந்து இந்த பாதுகாப்புன்றது வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை தானே இருக்கு
ஆமா எனா அந்த காலத்துல எல்லா நம்ம வந்து ரொம்ப அதிகமா வெளிய வெளையாடினாலோ இல்ல சாப் சாப்டனாலோ கொழந்தெங்களுக்கு பாத்தீங்கன்னா பூச்சாண்டி வந்துருவான் புடுச்சிட்டு போய்ருவான் அப்பிடிங்கற கதைகள்ல்லா நம்மளுக்கு சொல்லுவாங்க ஆனா இப்ப பாருங்க நறையா வந்து நிஜ வாழ்க்க கதையே சொல்லி இங்க பாரு இந்த கொழந்தெக்கு இப்பிடி ஆய்டுச்சு அந்த கொழ அந்த மாதிரி சூழ்நெலைல இப்ப இருக்கற தலைமுறைகள் வந்து வாழ்ந்துட்டு இருக் காங்க அப்பெல்லா நம்ம கொஞ்ச நாளே பொ பொய் தானமா சொன்ன பூச்சாண்டி எல்லா யாரு இல்லெங்கிறோ ஆனா இப்ப பாருங்க அப்பிடி வள த்த இதுதா வந்து இப்போ வந்து நம்மொ கொழந்தெகள வந்து ஃப்ரீயா விட்டு விளையாட உட முடியல எந்த ஒரு இதுமே பாக்க முடியில்ல ஓ ஒவ்வொரு நிமிஷமுமே நம்ம கண்காணிப்போடவே இருக்குற மாதிரி இருக்கு அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு அவ்ங்க வீ ட்டுக்கு வந்த ஒடனே நம்ம அவ்ங்க முகத்த பாத்தாதா சந்தோஷமா இருக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது நம்ளு கு இல்லெங்ளா
கண்டிப்பா எனா வந்து இப்ப பாதுகாப்பு இல்லாதது வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு குழந்தை பருவம்ன்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷியோ ஆனா அந்த அற்புதமான விஷ்யத்த வந்து குழந்தைகள வந்து ஆ எப்டி சொல்றது நம்ப அத அனுபவி இக்க விடாத ஒரு காலகட்டமாதா இப்ப இருந்துட்டுருக்கு எனா பக்கத்துல இருக்குற வீட்டுக்கு அனுப்பவே வந்து பாத்தீங்க அப்டின்னா இப்ப எல்லாமே வந்து நமக்கு பயமா இருக்கு எனா பக்கத்து வீட்டுக்கு கூட வந்து நம்மளால அனுப்ப முடியில்ல எனா ஒரு பயத்துல தா நம்ப இருக்கோ எதா ச்சு ஒரு அவசர சூழ்நெலையோ அது மாதிரி இருக்குன்னா அந்த கா அப்பெல்லா வந்து நம்ப்ளெல்லா வந்து பக்கத்து வீட்லயோ இல்ல நம்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல கூட வந்து நம்பள விட்டுட்டு போவாங்க ஆனா இப்ப இருக்குற காலகட்டத்துல பிள்ளெங்கள வந்து நம்ப இன்னொருத்தர் வீட்ல விடவே வந்து நமக்கு ரொம்ப தய் க்கமா இருக்கு எனா வந்து நம்ப விட்டுட்டு போய்டுட்டோ அப்டின்னா அந்த ஸ்டைம்ல வந்து அவ்ங்க எப்டி இருப்பாங்கன்றதெல்லா நமக்கு தெரியாது இல்லையா அதனால வந்து அது ஒரு கொஞ்சொ பயமாவே வந்து இருந்துட்ருக்கு
இந்த காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வந்து டக்குன்னு எடுத்து பேச்ற மாதிரி ஃபோன் வச சதில்லா எதுவு கெடையாது ஆனா அதே மாதிரி பஸ் வசதியோ இல்ல எதுவுமே இருக்காது ஆனா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க ஒரு எடத்துக்கு போறாங்க அப்பிடின்னா பிள்ளகெள விட்டுட்டு அப்பிடியேதா போவாங்க அவ்ங்க சாய்ந்தொரம் பொழுது சாஞ்சு தா வருவாங்க நம்ம என்ன பண்ணுவோ வீட்டு பக்கத்துல வெளையாடுவோ அக்கம் பக்கத்துல வெளையாடிட்டு இருப்போ அவ்ங்க வந்த ஒட்னே அவ்ங்க அந்த ஒரு பயோ இல்லாம வீட்ல வந்து விட்டுட்டு அவ்ங்க போய்ர்க்காங்க ஆனா இந்த காலத்துல பாருங்க குழந்தைங்கள நம்ம வீட்டுக்குள்ளவே விட்டுட்டு போறதுக்கே நம்ம வந்து பயமா இருக் கும் நம்மளாம் அதெல்லா பயப்பட மாட்டோ நம்ம நல்லா வந்து ஜாலியா எல்லாரு கூடயு விளையாட்றது அ நீங்க சொன்ன மாதிரி ஆ பக்கத்துல வந்து அ மரங்கள் இருக்கிற இடத்துல போய் விளையாடுறது அதெல்லா ஒரு ரொம்பவே சந்தோஷோ இப்பெல்லா எனக்கு அது நினைக் கும் போது ரொம்ப பசுமையா இருக் கிற மாதிரி இருக்கு இன்னு கொஞ்சோ நாள் அந்த நாள் இருக்காதா ஆனா அந்த குழந்தை பருவம் எலாம் நமக் குழந்தைங்களுக்கு கிடைக்கலன்னு பொழுது கொஞ்சோ வருத்தமா தா இருக்கு நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பாட் டிக அந்த காலத்துல நாங்கல்லா அப்டின் சொல்ற மாதிரி அந்த காலத்துல நாங்க எல்லா பாத் திங்கன்னா எப்டி விளையாடிட்டு இருந்தோ அந்த காலத் தில இப்டி எல்லா போன் கிடையாது ஆனா எங்களுக்கு நேரோ போறதே தெரியாது அந்த மாதிரி எல்லா சொல்ற மாதிரி கதைகளா ஆயிடுச்சு நம்ம குழந்தை பருவம் இல்லலைங்களா
கண்டிப்பா ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நம்ம அதெல்லா சொல்லும் போது வந்து அவங்களுக்கு ஒரு ஏக்கங்கள் வந்து இருக்கு ஏன்னா அந்த காலத்துல நாங்க நம்ம அப்படியெல்லா விளையாடிட்டு இருந்தோ அப்படின்றத சொல்லும் போதே வந்து அவங்க இப்பல்லா எங்களால அது மாதிரி விளையாட முடியல அது மாதிரி இருக்க முடியலன் றது வந்து அவங்களுக்குள்ள ஒரு வருத்தங்கள் வந்து இருந்துட்டு தா இருக்கு ஏன்னா அப்போ வந்து நமக்கு விடுமுறை நாள் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோ ஒவ்வொரு வீட் ட்ல இருந்து ஒவ்வொரு அரிசி பருப்பு இதெல்லா கொண்டு வந்து கூட்டாஞச்சோறு வந்து செஞ்சு சாப்பிடுவோ அந்த நாட்கள் எல்லா வந்து திரும்பி வர்துக்கான வாய்ப்பே இல்ல இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து அதுக்கான அது வந்து அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்துல தான அவங்க இருக்காங்க நம்ம எதுவுமே போடாம அப்ப செஞ்சு சாப்பிட்டாலுமே வந்து அந்த சாப்பாடு வந்து அவ்ளவு ருசியா இருக்கும் அதெல்லாமே வந் வந்து ஒரு நல்ல ஞாபகங்கள் ஏன்னா அதெல்லாமே திரும்ப வர திரும்பவே திரும்ப வராத ஒரு விஷயங்கள் இப்ப நம்ம நினைச் சி அதப் பண்ணணும்னு நெனைச்சாலுமே வந்து நம்மளால அதப் பண்ண முடியாது ஏன்னா கொழந்தை பருவத்துல மட்டுந்தா இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கு
கை போக்கோட நம்ம அப்ப வந்துட்டு அப்போ புத்தாடைகள் பட்டாசு எல்லா பாத் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருவாங்க நம்ம எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து எப் எப்போ அந்த நாள் வரு நாள் வரு அப்டின்னு ரொம்ப சந்தோஷமா ஏக்கமா வந்து அந்த கா அதுக்காக காத்துட்டு இருப்போ இப்பப் பாருங்க நெனச் ச நேரத்தில டிரெஸ் வாங்கிக்கிறாங்க நெனச்ச நேரத்தில என்ன வேணுமோ அத அனுபவிச்சுக்கிறாங்க அவங்களுக் கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களுமே வந்து அது கெடைக்குறது இல்ல இப்ப கேட்டா அப்போ தீபாவளி அ அப்டி இப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அது ஒண்ணும் பெருசா ஒரு இது மாதிரி தெரியல அந்த நேரமு ஃபோனு டி வி அப்பிடியே போயிருது இல்லேங்களா
கண்டிப்பா ஏன்னா அவங்களால எதுமே ஆ அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தா அவுங்க இருக்காங்க
ஆமாங்கா சரிங்க நம்ம பே பேசிக்கிட்டே இருப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கிட்ட நான் பேசினது அ அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க ஆ நீங்க ஃபோன் பண்ணாம இருக்காதீங்க மெசேஜ் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க நம்ம அடுத்து இன்னு ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஸ்கூல் ஓப்பன் ஆயிடு அதுக்கப்றோ நா உங்களுக்கு கால் பண்றே சேரிங்ளா
கண்டிப்பாங்க நன்றிங்க